காலைய் ஃபோன் பண்றீங்க
நண்பா நா சும்மாதா நண்பா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதாங்க இருக்கே சாட்டாஜிங்களா
அ சாப்ட்டேங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க சாப்ட்டீங்ளா
ம் நா இனிமேல்தாங்க சாப்புன்ணு நீங்க என்ன சாப்ட்டீங்க
ஆ இன்னைக்கி பாத்தீங்கன்னா வெருஞ் சாப்பாடு சோயாபீன்ஸ் கொழம்பு வச்சாங்க நண்பா சாப்ட்டங்க நீங்க சாப்ட்டீங்களா நீங்க அங்க என்ன ஸ்பெஷலுங்க
இங்க பாத்தீங்கன்னா வெண்பொங்கலும் பாத்தீங்கன்னா சாம்பார் நண்பா
பரவால்லைங்க பரவால்லைங்க அப்புறோ வீட்லேல்ல என்ன பண்றாங்க நல்லாருக் காங்ளா
வீட்ல எல்லாருமே நல்லாருக்காங் நண்பா சும்மாதா இப்பதா சாப்புட போறாங்க அங்க எல்லாரு என்ன பண்றாங்க
இங்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா வேலைக் போயிட்டாங்க அம்மா சும்மாதா உக்காந்துட்ருக்காங்க அம்மாதா தம்பியோட பையன பாக்கலாமா பாக்கவறக்கு கேட்டாங்க பையே என்ன பண்றானு அவுங்க தம்பிக் கூப்ட்டு கேக்கணுங்க
ஓகேங்க எங்க தம்பி எங்கைங்க பக்கத்துலதா இருக்காருங்களா இல்ல வெளியே வெளியே இது மாரி எங்யாச்சு
இல்ல தம்பி பாத்தீங்கன்னா அவுருக் கல்யாணோ ஆனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனியா வச்சுட்டாங்க தனியா வச்சுனால இங்க வீட்லருந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கபல் டிஸ்டன்ஸ் தாங்க ஒரு ரெண்டு நிஷத்துல போயிலாங்க
ட்டு ஓகே ஓகேங்க சூப்பருங்க செரி ஓகேங்க நீங்க எப்பிடிங்க இப்ப ஜொயா பீன்ஸ் கொழம்பிண்ணிங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு நீங்க ப் என்ன உங்களுக்கு குழம்புன்னு சொல்லிட்டு கேப்பீங்களா
இல்லேல்லங்க சோயாபீன்ஸ் கொழம்புன்னா
இப்போ உங்களுக்கு இல்லைங்க இப்ப நீங்க இன்னைக்கி என்ன பண்ண போறீங்க எனக்கு இது வேணா அது பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க கேப்பீங்களா இல்ல வீட்ல பண்றதுதா சாப்டுவீங்களா
இல்லங்க அவங்களா வீட்ல எதோ அவுங்களுக் தோன்றது ச செய்வாங்க நாங்க சாப்ட்டுக்கோங்க அது வேணு இது வேணுன்னா கேககுறது இல்லிங்க தம்பி வந்து அப் டி இல்லிங்க அவரு கேப்பாருங்க இது என்ன இது வச்சிருக்கீங்க அது வச் ச்சிருக்கீங்கன்னு ஆ ஆனா நம்ம அந்த மாரி கேக்குறது இல்லிங்க
ஓகேங்க இனிமேல் தம்பி கேக்க முடியாது இல்லங்க இப்பதா தனியா வச்சுட்டீங்கங்கிறீங்க
ஆமாங்க அப்புற என்னங்க பண்றது ஏ அவரு கல்யாண ஆனதுக்கு அப்புற தனியா வச்சுட்டோம்னா அவுங்களுக்கு ஆ ஒரு பிரச்சனை உள்ள ச சங்கடங்கள் வராது இல்லைங்க தனியா இருந்தா
கரெக்ட்டு கரெக்ட்டு தாங்க சங்கட வராதுதா இருந்தாலுமே கரெக்ட்டு தாங்க
ஒண்ணு இல்லிங்க ஒரு சின்னதா ஏதோ ஒரு பாத்துரோ கழுவுறது அந்த மாரி ஏதோ ஒன்லையா இல்ல எதுவா ஒரு சின்ன சின்ன இதுவா இருந்தாலுமே இப்ப நாலு பேர் நாளைக்கு மன்னி எல்லாமே ஒன்னா இருக்கணு சந்தோஷமா இருக்கணு நாளைக் மூஞ்சிக்கி மூஞ்சி பாத்துக்கணு ஆ அதனால தா சிறு சிறு சங்கடங்கள் வராது தவிர்த்துட்டாலே இது பண்ணது நல்லா முடிக்க தானுங்க
ஆமா ஆமாங்க நீங்க எங்கியு வெளியே போலீங்களா
இல்லங்க நா தம்பிதாங்க போலான்னாராமாங்க அவரு கூப்ட்டு கேட்ட அப்புற போலான்னு சொன்னாங்க நாங்க அதனால தா காத்துக்கிட்ருக்கேங்க எப்போ கூப்டுவாருன்னு
வெளிய என்ன மாரிங்க வெளிய வெளி வேல என்ன வேலைங்க
இல்லைங்க இது வீட்டுக்கு தேவையான பொருள் தா வாங்கணுன்னு சொன்னராமாங்க அதா போய் வாங்கலான்றதுக்காக பாத் பாத்துட்ருக்க
ஓகேங்க அப்ப ஷாப்பிங்க்னு சொல்லுங்க நா வெளிய எங்கியு போலிங்க இனிமேல் தாங்க ஏதாச்சு மனைவி எங்கயாச்சி போ சொன்னா போனுங்க
சேர் சேரிங்க எங்கிங்க வேலைக்கெல்லா போயிட்டு போலீங்களா இன்னக்கி வீட்லதா இருக்கீங்களா
இல்லிங்க நா வேல புடிக்கலே சொல்லிட்டு வேலையே விட்டே நின்னுட்டேங்க இனிமேல்தா புதுசா ஏதாச்சு வேல கீது வந்துச்சுனா பாக்கணுங்க
ஏங்க வேலையில ஏதாது பிரச்சனைங்களா என்னாச்சுங்க
இல்லிங்க அது எனக்கு புடிக்கிலிங்க ப்ரெஷ்ஷரா இருந்துச்சுங்க வேலைய விட்டே நின்னுட்டே நீங்க எப்பிடிங்க நீங்க வேலைக்கி போறீங்களா
நா போயிட்டு தாங்க இருந்தே இப்ப போறதில்லங்க நானு வெளியே ஏதோ தொழில் பண்லா தாங்க பாத்துட்டுருக்க நானு தம்பியு
ஓகே ஓகேங்க தொழில் பண்றது பெட்ரு தாங்க இப்ப நானே வேலைக்கி போயிட்ருந்த ரெண்டு வருசமா போயிட்ருக்க ஆனா வேலைய விட்டு நின்ட்டங்க ஆனா வேலைக்கி போனா இப்பிடிதாங்க கம்பெனி மாறிட்டேதா இருப்போ ஆனா நம்மளு வளர மாட்டோ ஒன்னு நடக்காதுங்க தொழில எடுத்து நடத்துங்க
அன் உண்ம தா நண்பா தொழில் பண்றதுதா நல்லதுங்க நம்ம நாலு பேர்த்துக் கிட்ட கை கட்டி நிக்கத் தேவயில்ல அவ சொன்னா அவ இத சொல்லுவான் அத சொல்லுவா நெனைச்சிட்ருக்க தேவையில்ல நம்ம வேல நம்ம ஃப்ரீடமா இருந்துட்டு போய்லான் நண்பா
கரெட்டு கரெட்டுதா நண்பா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா நூத்துக்கு நூறு உண்ம தா நண்பா நீங்களு நடத்துங்க தொழில ஏற்படுத்தி நீங்க முன்னேற வழிய பாருங்க நீ என்ன மாரி தொழில் பண்ணலான்ருக்கீங்க
நா வந்து பாத்தீங்கன்னா மாட்டுந் பண்ண தாங்க வக்கலான்ட்ருக்க மாட்டுப் பண்ண அப்புற கண்ணுகுட் டி அத எடுத்து பண்லான்ருக்கங்க அப்புற இன்னோத்ரு பாத்தீங்கனா பன்னி வளர்ப்பு அப்டி இதுன் சொன்னாங்க அது நமக்கு செட்டாகாதுங்க அதனால இதையே பண்ணலான்ருக்கங்க மாடுதாங்க நமக்கு கை குடுக்குன் நெனக்கிறங்க நீங்க எந்த மாரி பண்லான்ருக்கீங்க
இப்ப நீங்க மாடுன் சொல்றீங்க மாடு பாத்தீங்கன்னா இந்த பால் கறந்து ஊத்துற மாரீங்களா இல்ல வேற எதாச்சு வேற எப்பிடிங்க அது சும்மா விக்கிறாங்களும் இருக்காங்க அது மாரி நீங்க எந்த மாரி பண்லான்ருக்கீங்க
நா மாடுவோ வளக் க்கறது பாத்தீங்கன்னா கண்ணு குட்டிதாங்க வா வாங்கி வளக்கலான்ருக்கோம் அதுதான் நமக்கு மேச்சலுக்கும் அதிகமா தேவப்படாதுங்க ஒரு ஒரு வருட காலத்துக்கு ஒரு அர மாசோ த்துக்கு பாத்தீங்கன்னா மே ச்சலுக்கு தேவையில்லிங்க வீட்லே வச்சு பாத்துக்கலாங்க அதனால அதுதாங்க கொஞ்சம் சிறப்பாருக்குங்க
ஒங்குளுக்கு எப்பிடிங்க காடு தோப்புலாம் இருக்குங்களா இல்ல மா ஏதாச்சு எடங்கீது இருக்குங்களா
இல்லங்க இப்பத்திக்கி வீடுக்கு வீட்டுகு வீட்ல இருக்க எப்ப எடம் மட்டுந்தான் இருக்குது எடம் வந்து பாத்தீங்கன்னா மாடு வளத்துக்குள்ள தவைக்கிதாங்க புடிக்கும் ஒங்குளுக்குல்லா எடம் இருக்குங்களா இல்ல வாங்கணுமா இல்ல இரு பாக்கணுமா
இல்ல இல்லைங்க எனக்குல்லாம் அது மாரி எடமெல்லா இல்லைங்க நானே வாடகைக்கு தாங்க இருக்கேன் எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு செண்டு எடம் நெலங்கூட இல்லங்க
இல்லைங்க எனக்குந்தாங்க இல்ல அப்பறோ எதும் சம்பாரிச்சு வாங்கிக்கலாங்க நானும் தம்பியுந்தான் பாத்தீங்கன்னா இப்ப வாங்கறக்கு போய் பேசிட்ருக்கோ கண்டிப்பா வாங்கிருவோங்க
ஓகே ஓகேங்க வேற ஏதாச்சும் வேற இது மாரிங்க சொல்லுங்க சொல்லுங்க
போலீங்களா நண்பர்கள் என்ன பண்றாங்க
நண்பர்கள்ல்லாம் எல்லாரும் வேலைக்கி போயிட்டாங்க நா மட்டுந்தாங்க வெட்டியாருக்கன்
சேரி சேரிங்க நானும் அப்பிடித்தாங்க வீட்ல தாங்க இருக்கேன் ஏங்க வெளியில இந்த படத்துக்கு இந்த மாரி வெளிய சுற்றுலா இந்த மாரி எதுவும் போலீங்களா
இப்பதாங்க இப்ப கருப்பு படம் சூரியாவோட படம் வந்துச்சுலங்க கருப்பு படம் ஆர் ஜி பாலாஜியோட இயக்குனர்ரா இருந்தாரே அந்தப் படத்துக்கு தாங்க போய்ருந்தே
எங்க படம் படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க நல்லா இருச்சுங்களா
படத்தை பத்தி நீங்க குறை சொல்றக்குன்னு ஒண்ணும் இல்லைங்க சூர்யாவோட கம்பேக்ன்னு சொல்லுவாங்க படம் நல்லாதாங்க இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா சாமியை பத்தி எடுத்திருக்காங்க இந்த மொளகா எறச்சா சாமி ஏருங்கிறாங்க
சேரிங்க சேரிங்க ஆனா நீங்க சொன்னீங்க சரிங்க ஆனா என் தம்பி சொன்னாருங்க பாக்கலாம் ஒரு தடவை பாக்கலாம் அவ்ளோவுக்கெல்லாம் இல்ல அப்டிதான் சொன்னாருங்க ஆனா நீங்க நீங்க ஒரு மாரி சொல்றீங்க
எனக்கு அப்டிதாங்க இருந்துச்சு போக போக அந்த பிஜியம் அவரு போட்ட பி ஜி எம் எல்லாம் கேக்குறப்பங்க அந்த மைண்ட குள்ள ஒரு நல்லா இருக்குங்க
நல்லது நல்லதுங்க நானும் நீங்க சொன்னதுக்காக ஒரு தடவை பாத்துறேங்க பாத்துட்டு எப்டி இருக்குன்னு சொல்றேங்க
இப்ப வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் கருப்பு இது மாரி மூவி கீது வந்துருச்சுங்களா
இல்லைங்க நான் பாக்கணுங்க இங் உள்ள போவே இல்லைங்க உள்ள போனாதாங்க தெரியும் என்னென்ன வந்திருக் என்ன வரலேன்னு ஏங்க இது காலநிலையில எப்டி இருக்குங்க வெயில் அடிக்குதுங்களா மழ பெய்துங்களா
இங்க காலான்லா இங்க வெயில் தாங்க அடிக்குதுங்க அங்க எப்டிங்க இருக்கு
இங்க வெயிலு தாங்க காலையில இருந்து வெயில் தாங்க வெழுத்துட்டு இருக்குது
ஓகே ஓகேங்க மழை எங்காச்சும் வரக்கு வாய்ப்பு இருக்குங்களா
மழைங்க இன்னைக்கு வாய்ப்பு கம்மி தாங்க எஸ் ஆ சாயந்திரம் தான் பாக்கணுங்க அங்கங்கயன் வாய்ப்பு இருக்குதுங்களா
இங்கே வாய்ப்பே இல்லைங்க
சரி சரி இப்ப நீங்க இருக்கு எட அ சொல்லுங்க
இப்ப மொதலில்லா பாத்தீங்கன்னா இந்த பண மரம்ல்லாம் பாத்து ஊருக்குள்ள அவ்ளோ இருந்துச்சுங்க இப்ப பாத்தா எல்லருமே பணமரத்தை வெட்டவே கூடாதுங்கறாங்க பாத்தா பணமரத்தவே காணங்க நைட்டோட நைட்டா வெட்டிட்டு போயிடுறாங்களா என்னன்னு தெரியலங்க
ல என்னங்க முன்னாடியிலா நீங்க சொன்ன மாரிதாங்க பணமர அதிகமாய் தென்னை மரம் எவ்ளோ பாக்குறோமோ பணமரமும் அந்த அளவுக்கு இருந்ததுங்க இப்பெல்லாம் பண மரத்த எங்கயும் பாக்க முடியுறது இல்லங்க
ஆமா ஆமாங்க இப்பல்லா எங்கியுமே பாக்கவே முடியிலிங்க
ஓகே ஓகேங்க இப்ப நீங்க இருக்கு எடத்து பக்கத்துல பாத்தீங்கனா ஏதாது முக்கியமான சு சுற்றுலாதளங்கள் ஏதாது வீட்டு பக்கத்தில் இருக்குங்களா இல் இல்ல எங்க வீட்டு பக்கத்துல வந்து ரொம்ப தொலைவுகள போணு அந்த மாரி இருக்குங்களா
கொஞ்சோ ரொம்ப தொலைவுல ல்லாம் இல்லிங்க ஒரு அளவுக்கு மீடியமான தொலைவுல பாத்தீங்கனா இது ஒரு ஆழியர் டேமுன் சொல்லுவாங்க கேள்விப்பட்டுருக்கீங்களா அது இருக்குங்க அப்புறம் வால்பாறை அந்த ஹில்ஸ் ப்ளேஸ்ஸு அதெல்லா உங்களுக்கு தெரியுங்களா அது அது ரெண்டுமே இருக்குங்க பக்கத்து பக்கத்துல இருக்குங்க
பரவால பரவால நல்லதுங்க நீங்க அந்த மாரி எடத்துக்குல்லாம் அடிக்கடி போவீங்களா போயிட்டு வந்துருக்கீங்களா
அந்த மாரி எடத்துக்கலாம் நான் அடிக்கடி போவோ ஒரு டீ சாப்பிடனா கூட வாழ்பாறைல்லா தா போய் சாப்பிடுவேன் ஒரு மைண்ட் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு ஃரெண்ட் நண்பர்களோட
சேரி சேரிங்க நீங்க தனியால்லாம் போகமாட்டீங்க நண்பர்கள்களோட தான் போவீங்க
ஆமா நான் குடும்பத்தோட இது வரிக்கும் போனது இல்லங்க
சேரி சேரிங்க ஏங்க இனிமேல தான் போகணுங்களா சேரி சேரிங்க இப்ப குடும்பமா கல்யாணம் மாயிருச்சிங்கிறீங்க நீங்களும் மனைவியு சேந்து சுற்றுலா தலங்களுக்கு அதிகமா அதிகண்ட்டு இல்ல அ போனதுன்னா எங்கெங்க போயிருக்கீங்க
இப்ப வரைக்குமே சொல்ல போனாங்க எங்கியுமே போனதுல்ல
ஏங்க பக்கத்துல தான் இருக்குன்னீங்க ஆலியர் கூட போனது இல்லிங்களா
போனதே இல்லீங்க
சேரி சேரிங்க இனிமேலாவது போவிங்க நீங்களும் இனிமேலாவது போவீங்க சேரி சேரிங்க நல்லது நல்லதுங்க
உங்களுக்குங்க மேரேஜ் கல்யாணம் ஆயிருச்சுங்களா
இல்லைங்க இந்த வருஷம் தாங்க நெனைக்கிறேன் நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ம் நா என்னங்க நெனைக்கிறது உங்குளுக்கு கல்யாண ஆகரத பத்தி நா என்னங்க நெனைக்கிறது
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க சரிங்க நீங்குளும் மனைவியும் சேந்து ஏதாவது படத்துக்கெல்லாம் போயிருக்கீங்களா எந்த மாரி படம் போயிருக்கீங்க
ஒரே ஒரு படத்துக்கு தாங்க போயிருக்கேன் அந்த அரண்மனை த்ரீனு நெனைக்கிறேங்க அதுக்கு தாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போணோம் அதுக்கப்புறம் இது வரிக்கும் போயிருக்கம்ங்க அதுக்கப்புறம் பாத்தீன்னா அந்த சிவகார்த்தியின் படத்துக்கு போயிருக்கங்க
செரிங்க செரிங்க ஏங்க கல்யாணம் ஆயி அப்ப காதலிக்கும் போது எத்தன வருடமா காதல் இருந்தது கல்யாணமாகி எவ்ளோ வருடம் ஆச்சுங்க
காதலி காதலிச்சது ஒரு ஒ ஒன்னேகால் ஒன்ற வருதம் வருடம் இருக்குங்க அப்பல்லா நீங்க பாத் த்தீங்கன்னா பார்க்கு ஊருக்குள்ள என்னென்ன பார்க்கு இருக்கு எங்கெங்க சுத்தணும் அது மாரிலாம் பாத்து படத்துக்குள்ளா வர புது புது படத்துக்கு எல்லா படத்துக்குமே மிஸ் பண்ணாம போயிருவ அப்பற மேரேஜ் ஆனதுல இருந்து குடும்ப சூழ்நிலையை பற் டிவி இருக்குங்களா டிவியில போட்டு அப்டியே பாத்துக்குவ இப்பதா புதுசா ஒரு பார்ட்டி த்ர இன்ச் டிவி எடுத்துங்க அது போட்டோ அப்டியே பாத்துக்குவோ
சரிங்க நல்லது நல்லதுங்க பரவாயில்லைங்க ஏதோ படத்துக்குனால படத்துக்காவது கூட்டிகிட்டு போயிருக்கீங்க
நீங்க இது மாதிரிலா வெளிய எங்கேயு போலீங்களா
நா எங்கயு வெளியே போறதுக்கு யாரும் இல்லிங்க நண்பர்கள்ல்லா வேலைக்கு போயிட்டாங்க நா எங்க இங்க போறது தனியா நா குடும்பத்தோட தாங்க போறதா இருந்தா போகணும்
ஓகே ஓகே நண்பா உங்க கூட பேசுனதுள்ள ரொம்ப நன்றி ந
ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா உங்க கூட பேசினதுக்கு மிக்க நன்றி இன்னொரு இன்னொரு தொடர்புல இணையல்லா நன் பாா ரொம்ப நன்றி நண்பா ஆ சரி ஆ நன்றி